ஆ
சொல்லுங்க ஆஹ் கேக்குதுங்கா சொல்லுங்க
இருக்கீங்க
வேலையில இருக்கன்கா
அப்படிங்களா என்ன வேல
நாங்க ஊதுபத்தி கம்பன்ல வேல செஞ்சுட்டு இருக்கன்கா
அப்படியா
அமங்கங்க
சேரி சேரிங்க வேலல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா
அஹ் போயிட்டு இருக்குகா
சாப்பிட்டாச்சா
சாப்பிட்டேன்கா
என்ன சாப்பிட்டீங்க
இன்னிக்காக்கா
உம்
சாதம்
உம்
அ கத்திரிக்கா சாம்பார்
ஓஹோ எப்டி வப்ப கத்திரிக்கா சாம்பார் எல்லா
நாங்களக் அக்கா கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது சொல்லுமா
கத்திரிக்கா சாம்பரா கா செரி அக்கா இப்ப கேக்குதுங்களா
நல்லாவே கேக்குது உம்
கத்திரிக்கா சாம்பாருங்ளா ஃபஸ்ட் ஃபருப்பு தக்காளி வெந் காயோ பூண்டு
ஆஹ்
நீங்க எங்னிட்ட பேசக் கூடாது
ம்
அக்கா ஃப் ஃபோன் வன்சு கா அதனாலதா சொல்லுங்கா
ஓகே கொஞ்சொ தள்ளி வந்து பேசுறீங் னா முடியுமா ஆஹ் கேக்குது சொ சொல்லுங்க
சொல்லுங்கா
சொல்லுங்க சாப்பாடு எப்டி செஞ்சீங்கன் கேட் ட்ட நானு பதில் இல்லை ஆஹ்
இல்லகா ஃபோன் ஒண்ணு வந்துட்டே இருந்துச்சுங்களா அதனால அது சரியா நா பேசுறது உங்களுக்கு கேடக்கல நினைக்கிற
ஆஹ்ஹா
ஆஹ்
அப்ப சொல்லிட்டுதா இரு நீங்களா எப்டி செஞ்சுதுனு இப்ப உங்களால அந்த இடத்துல இருந்து சரியா பேச முடிலான் நெனைக்கிறே. செரி அப்ப சாப்பாட்செறது சொல்ல வேண்டா. உங்களுக்கு எத்தன பசங்க இருக்காங்க
எனக்கு மூணு பசங்க்கா. ரெண்டு பைய ஒரு பொண்ணு க்கா
ஓஹோ என்ன படிக்கிறாங்க பசங்கல்லா
அம் சின்ன பைய மூணாது படிக்கிராங்கா பாப்பா, ஏழாது படிக்கிறாக்கா பெரிய தம்பி ஒம்பதாவதுக்
ஒம்பதாது படிச்சுட்டுருக் தானா
ஆமாங்க்கா நீங்கெப்டி நீங்க எப்டி இருக்கீங்க. நீங்க என்ன சம் சாப்டீங்க.
நானோ நல்லா இருக்கே. நாஸ் சாதோ முட்ட கொழம்பு செஞ்சே. ஆமா செஞ்சு சாப்ட்டு முடிச்சுட்டு இப்பதா வந்துப் படுத்துருக்கே
செரிங்க்கா செரிங்க்கா
நீங்ளோ சாப்ட்டு முடிச்சாச்சு
சாப்புட்டு முடிச்ட்டு நாங்க வேல செஞ்சுட்டு இருக்கோங்கா
ஓ சரி சரிங்க எவ்ளோ நேர வேல செய்வீங்க?
எட்டு மண் நேரக்கா ஒரு நாள் வேல எங்களுக்கு
ம் ம்
க்கே எட்டு மண் நேர நாங்க வேல செய்ணோ ஹாஃப் அன் அவர் லஞ்ச் ப்ரேக் கா
ம்
ம் நாங்க கொறஞ்சது ஒரு பத்து பேரு வேல செய்றோங்கா இங்க
ஓ
ஆ க கம்பெனில வேல செய்றோ நாங்க இங்க ஒருப் பேட்சா பத்து பேரு வேல செய்வோம்கா ம் ஒரு பேட்சுக்கு பத்து பேருங்க்கா. எங்க
ஓ எத் எந்த டைமு போறீங் காலைல
உனுங்க்கா ஈவ்னிங் ஃபைவ் எய்ட் தர்டிக்கி வெளிய வந்துர்னுன்கா ஓ மத்தியானோ ஒன்னுட்டூ ஒண்டற லஞ்ச் பெரேக்கா ஆஃப் பன் அவர்
ஓஹோ
ஆமாக்கா
அரமண்ணேர்தா விட்றாங்க டைம் சரியா போயிடுதா அந்த அரமண்ணேரோ
ஆ சரியாப்போய்டுதுங்க்கா ஃப்ரெண்டுங்குளோடது ஜாலியா பேசிட்டு டுடே
ஆஹ் எவ்ளோ பிரரெண்ட்ஸுங்க இருக்கறாங்கம்மா
எங்கெக்கா னரு நேறய பேர் இருக்காங்க்கா ஃப்ரெண்டுங்க
ஆஹ்
உம்
ப்ஃரெண்ட்ஸ்ங்ளோட வெளிய எல்லாம் போரியா
ஆஹ் போயிட்டு வரேங்க அவுட்டின் போயிட்டு வரோங்கொ இப்ப கொடோ போயிட்டு வந் இப்போ குடோ போயிட்டு வந்தங்க்கா அப்போ ஒன் வீக் ஆயிச்சு போயிட்டு சினிமா போயிட்டு வந்துங்க்கா ஈவினிங்கூ ஃப்ரெண்டுங்ளோட எல்லா வேல செய்ரூவங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரூ பேஃம்லி எல்லாருமே பொயிட் டெந்தன்க்கா
அவுங்க பேஃம்லியோட வா
அவங்க ஃபேம்லி எங்க ஃபேம்லி எல்லாமேக்கா கருப்பு படத்துக் போயிட்டு வந்தங்க்கா
ஆஹ் நல்லா இருந்ச்சா
ஆஹ் நல்லா இருக் இருங்கா
அக்கா அக்கான்னே சொல்லாத நறீயேக்கதம் போட்றே நார்ம்லா பேசுற மாரியே பேசு
ஆஹ் செரிங்க செரிங்க
பசங்கள கூட்டு போயிர்ந்தியான்ன
ஆஹ் பசங்க கூட போயிட்டுதாக்கா வந்தோ அதா ஃபேமிலியோட போனங்க்கா
ஆஹ் ஆஹ் சேர் சேர்
ம் செரிங்கா
வேற என்னமா சமையல் செய்றத பத்தி நீ சொல்லவே இல்ல
அது இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலைக்கா உம் நா ஈவினிங் நா சொல்லிறே
ஆ செரி அப்ப இன்னொரு நாள் சமையல பத்தி சொல்லு பசங்கள்லா நல்லா படிக்கிறாங்ளா
நல்லா படிக்கிறாங்க்கா பாப்பா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குறா அதனால ஒன்னு பிரச்சன இல்லைங்க்கா நல்லா படிக்கிறாங்க பசங்கள்லா
சேர் சேரி இப்ப எங்க விட்டுட்டு போயிருக்க வேலைக் போம்போது
வீட்ல இருக்காங்க்கா பசங்கலா இப்ப லீவு தானுங்ளா ஆ இருக்காங்க்கா அதெல்லா இருந் துருவாங்க்கா வீட்ல பசங்ளோட ஃபுல்லா பக்கத்துல குட்டிஸ்சு நறையா பேரு இருக்காங்க அவ்ங்ளோட விளையாடிட் ட்டு வீட்ல இருக்காங்க்கா
சம்ச்சு வெச்சிட்டு வந்துறியான்ன
ஆங்க்கா
பசங்களுக்கு ம்
என்னங்க்கா
பசங்களுக்கெல்லா சம்ச்சு வெச்சிட்டு வந்துற்றியா ம் சேர் வேற என்ன எதுல வண்டில போறீங்ளா வேலக்கி நடந்தா
நா நடந்து வரேங்க்கா நானு கம்பெனிக்கு ஆட்டோ ஓட்டுறக் காங்க பஸ் இருக்குக்கா நாங்க கொஞ்சோ ஒரு ஹெயிட் ஃபாட்டி ஆ எங்களுக்கு ஒரு டூ கிலோமீட்ட டிஸ்க்கா எனக்கு டிஃப்ரெண்ட் அதனால நாங்க நடந்தே வந்துறோக்கா.
சேரு
சேரிங்க்கா
அதுல என்னன்ன ஃபிளேவர்ல்லா போற்றீங்க கம்பனில ஊதுவத்திக்கி
ஆ ரோஸ்
அப்பற சரியா கே நி பேசுறத் எனக்கு ஆ இப்ப கேக்குது என்னென்ன ஸ்லேவரு ப்ரோஸு
ரோஸ் ஜோதி மல்லி அண்ண பிச்சிப்பழம் அப்றமா சந்தனம் இந் மாரி நெறைய ஃப்ளேவர் இருக்குங்க்கா செண்டுபுர்தல
செரி செரி
செரிக்க
வேறு நம்ம சவுண்டு எதோ எ எதுக்கு எறச்சல் கேட்டுட்டே இருக்கு இருந்தாலு ஒரு மூணு நிம்ஷொ பேசி முடிச்சிடு
அதாவதுக்கா மிஷின் ரெடி பண்ணிட்டு இருந்தேக்கா
ஒரு இதே ஈவ்னிங் இல்ல பேசிக்லா உங்கிட்ட பேசும்போது ஃப்ரீயா இருக்கும்போது நைட் டைம்ல அது மாரி டைம்ல பேசுங்க
ஆ ஓக்கேங்கா நா நைட்ல
இல்ல இப்ப கட் பண்ணிடாத நா தா கட் பண்ண போறே ஆனா ஒரு கொஞ்சு நேரோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷோ
சரிக்கா சரிக்கா சரிங்கா ஆ சரிக்கா சரிக்கா வீட்ல பசங்கல்லா என்ன பண்றாங்க
பாப்பா ஆ இப்பதா சும்மா உக்காந்துட்டு இருக்கா அவளோ எயி்த்து முடிச்சிட்டு நைன்த் போறா சாப்புட்டு உக்காந்து டீவி பாத்துட்ருக்கா தம்பி காலேஜ் படிக்கிறா செகண்ட் இயர் போக போறோ இன்னு பஸ்ட் எய்ட் இயர் கம்ப்லீட் ஆகல எக்ஸாம் இன்னும் முடி கில அது முடிச்சா செகெண்ட் இயர்ரு பொண்ணு சேலம்ல படிச்சுட்ருக்கா இப்ப ல்லா லீவ்லதா வீட்ல இருக்கோ அவ பைய்ய
போனீங்ளா சு
போன போன போன இப்போ பாண்டிச்சேரி போய்ட்டு வந்த ரெண்டு நாளு கேர்ளா ஒரு மூண் நாள் போய்ட்டு வந்த
ம் என்ஜாய் பண்ணீங்ளா என்னென்ன பாத்தீங்க
அது நா இன்னோர் நாள் சொல்ற ரெண்டு நிம்ஷ் என்னால சொல்ல முடியாது அன்னால இன்னொரு ஃபோன் பண்ண போம்போ உனுக்கு நல்லா சொல்ற எங் என்ன எங்கெல்லா போன செஞ்சேனு என்ன தெரியு ஆனா இப்ப ஜாலியா போய்ட்டு வந்தோ ப்ரெண்சுங்களோடு போய்ட்டு ஜாலியா சுத் ட்டு வந்தாச்சு ஆனா அங்க நாங்களே சமச்சு எல்லா சாப் தெரிமா ஆம்மா எல்லா நாங்களா ஆ என்னது பிரியாணி செஞ்சோ சப்பாத்தி செஞ்ஜோ தக்காளி முட்ட தொக்கு செஞ் ஜோ வேர என்ன செ ம் ஐயோ எனக்கு சாப்ட்டதே ஞாப போட்லயே
அப்டீங்ளா
என்னன்ன செஞ்சே ஞாபக இல்லாம போ
செரிங்க செரி ஃப்ரெண்டுங்ளோட ஃப்ரெண்டுங்களோட நல்லா எஞ்ஜாய் பண்ணீங்ளா ஃப்ரெண்டுங்ளோட எஞ்ஜாய் பண்ணீங்ளா ஓக்கே ஓக்கே ஆ ஓகே ஃபேமலி ஃபிரண்டு.
ஆமா. எல்லா இடத்துலயு சுத்தி பாத்துட்டு, ஜாலியா சுத்திட்டு வந்தோ.
ம் ம்
அப்றோ அங்க அங்க ஸ்டே பண்ணோ. நைட்ல போகும்போது வரும்போதெல்லாம் காட்டுல யா யான எல்லா பாத்த நானு. அதுவு கிட்ட காரு ஒட் கிட்டயே நிக்கற மாரி. வீடியோல்லா எடுத்து வெச்சிருக்க.
சரிங்க, சரிங்க.
செரிங்க எனக்கு டைம் ஆயிடுச்சி. செரியா நானு உங்ககிட்ட அப்புறமா பேசற வெச்சுடவா ஆ செரிங்க வெச்சுட்ர.